ஹலோ?
அ என்னடி பண்ற?
சும்மா தாண்டி இருக்கே நீ என்ன பண்ற?
நானு சும்மாதா ரெஸ்ட் எடுத்துட்ருக்கே.
ஏ என்னாச்சு?
எனக்கு இப்பொ கொஞ்சொ ஒடம் செர்ல. கர்பப்பைல போய் செக் பண்ணோ கர்பப்பைல சத வளந்துருச்சு அப்டின்னாங்க ஆப்ரேஷன் பண்ணி எடு க்குணு அப்டின்னாங்க.
உனக்கென்னடி ஒன்னு மாத்தி ஒன்னு வந்துகிட்டே இருக்குது.
அதுத்தா இந்த கொரோனா இன்ஜெக்ஷன்க்கப்புறோ லேடிஸ் க்கு நெறையா இந்த ப்ராப்ளம் வருதுங்குறாங்க.
ம்.
ம் எனக்கு தெரிஞ்சே கிட்டத்தட்ட நாலஞ்சு பேத்துக்கு.
ம் கடவுளே அந்த இன்ஜெக்ஷன் பெசாம் போடாம்யே இர்ந்திருக்லாம் போல.
ஆமா அது இல்லாம எனக்கு இதோட டூ டைம்ஸ் ஆய்ட்ச்சு.
ரெண்டு டைமா ஏ அது வந்துகிட்டே இருக்குமா?
வரக்கூடாதுங்றாங்க ஆல்ரெ
அ.
திரீ இயஸ்க் முன்னாடி இது பண்ணி எடுத்தாங்க ஆப்ரேஷன் பண்ணி ணி எடுத்தாங்க.
ம்.
அப்றோ அப்றோ வரக்கூடாது திடீர்னு பாத்தா ப்ளீடிங் வந் து ரொம்ப ஹெவியாக ஆரம்பிச்சிட்ச்சு கிட்டதட்ட தேட்டி டேஸ் பக்கோ ப்ளீடிங்கே ஹேவி ப்ளீடிங்.
ம்.
அப்றோ செரி நானூ ஸ்டாப் ஆயிரு ஸ்டாப் ஆயிருனு பாத்தே. ஸ்டாப் ஆகுற மார் தெர்ல அப்புறோ நா போய்ட்டு செக் பண்ணப்பத்தா
ம்.
சொன்னாங்க த்தி கர்பப்பைல சத வளந்துருக்கு.
ம்.
அ ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணு அப்டினாங்க.
ம் இது இது ஃபேம்லில யார்க்காச்சு அப்டி இருக்குதா?
யாருக்கு அப்டி இல்லடி எனக் மட்டுந்தா.
ம் சேரி ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அவுங்க ஆப்ரேஷன் பண்ணாங்கன் சொல்ற அப்புற ஏ செகண்ட் டைமு திரும்பி வந்துச்சுன்னு கேட்ருக்லால்ல. அ
கேட்டோ அது ஒடம்பு வாக்கு அப்டின்ட்டாங்க வரக்கூடாது ஏய வந்துச் தெர்ல இப்டியே கர்பப்பை ப்ரச்ன பண்ணிட்டே இருந்துதுன்னா கர்ப்பப்பையவே ரிமூவ் பண்ற மாறி வரூ
ஐயயோ கர்ப்ப்பை நம்ம ரிமூவ் பண்ட்டா ஒரு வேலயு அடுத்து செய்ய முடியாதே
ஆமா ஏஜ் வேற சின்னது அத ப்ரொடக்க்ஷன் பண்ணிக்லா ஆ கர்ப்பப் இப்பயே முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடக்ட் பண்ற மாறி கர்பப்பபைக்குள்ள ஒரு மருந்து வெக்லாம் மேரி அம்மரினான்ட்டு ஒரு மருந்துருக்கு
ம்
அது உள்ள வைக்லா அப்டின்னாங்க
ம்
இப்ப என்னன்னா பண்ணியாச்சி இந்த ஆப்ரேஷன் நா பண்ணிட்ட ம் இப்போ ஒன் வீக்தா ஆகுது
ம்
ஆ கர்பப்பை வந்து அந்த சதய ரிமூவ் பண்ணி அனுப்பிட்டாங்க டெஸ்ட்டுக்கு
ம்
அப்றோ அது ரிப்போர்ட்டு இந்த வார்த்ல தா வந்துது ஆ அது அதுல ஏதாது ப்ரச்ன வந்தா தா வம்பு அது ஒன்னு இல்ல சாதாரண சத வளர்ச்சிங்கட்டிப் ப்ரச்ன இல்ல
ம்
ம் ம்
சேரி சேரி டி அப்ப இப்ப அதுக்கப்பறோ எ எப்ப போகணு டேப்லட் எவ்ள நாளைக் குடுத் த்ருக்றாங்க
அது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் டேப்லட் வந்து ஒரு சிக்ஸ்ட்டீ டேஸ்க்கு மேல குடுத்ர் ப்பாங்க அது எப்டின்னா மந்த்லி ட்வொண்ட்டி ஒன் டேப்லட்ஸ் இர்க்கும்
ம்
ம் பீரியட் முடிஞ்சி ஃபிஃப்த்து டே ஃபிஃப்த்து டே க்குல அதுலந்து நைட் சாப்ட ஆரம்பிச்ச இருவத்தோர் நாளைக்கு தொடர்ந்து விடாம சாப்டுட்டே இருக்கண்ணு எடைல விட்டாக் கூட பீரியட் ஆய்டூ
ஓ பீரியட் ஆக கூடாதா
ஆமா இருவத்தோர் டேப்லட் கரெட்டா சாப்டுட்டோன்னா ஆ முடுச் சொன்னா ஒரு மூண் நால் நாள் கழுச்சு பீரியட் ஆயிருவோ
ஆ
அப்டி இல்ல அப்டின்னா இது இப்போ சாப்புட்டே இருக்கோ ஒரு நாள் நைட்டு நம்ம மறந்துட்டோ அப்டின்னா அ அ இதாயிரு
பீரியட் ஆயிடுமோ
பீரியட் ஆயிரு
ம் ட்வெண்ட்டி ஒன் டேஸ்க அப்பற ஆனா ஒன்னு பிரச்சன கிடையாது
அ அது மந்த்லி கணக்கு வந்துடு
ஓ சேரி ஓகே ஓகே
இப்ப எனக்கு என்னாச்சு சரின்னு போனோ
இப்ப எப்டி லாப்ரஸ்கோப் உள்ள வச்சு லாப்ரஸ்கோப்பில பண்ணியிருக்குறாங்களா இல்ல ஓப்பன் ஆப்ரேஷனா
இல்ல இல்ல லாப்ரஸ்கோப் தா ரெண்டு டைமே லாப்ரஸ்கோப் தா ஆ பண்வாங்க ஓப்பன் சர்ஜரியெல்லா பண்ணுறதுலல்லல இப்பல்லா அட்வான்ஸ் ஆயிடுச்சுல்ல எல்லாமே
ம் ம் ம் கேட்டே நானு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வேற எதாச்சு டாக்டர்கிட்ட போயி கேட்ருந்துருக்கலா இல்ல
இல்ல இது வந்து நா வந்து ஒரு பாப்பா தம்பி பொறந்தது எல்லாமே இங்கேதா
ஆ
அதுனால இங்கேயே பாத்துட்ருக்கே வேற எங்கயு போகல வேற எங்கயாவது போய் இதோட பெருசா சொல்ட்டாங்கன்னா இதுன்னா ஓ
வீனியன் கேக்கலாமே அப்டிங்குறக்காக நா வேற எதுக்கும் போ சொல்லல இது ஏ செகெண்ட் டைம் வந்துருக் க்கு அப்டின்னு அந்த அதுக்குண்டான டாக்டர்ஸ்ட்ட யார்ட்டாச்சு நீ கேட்டேன்னா தெரியும்ல அதுக்காக கேட் சொன்னா
நீங்க கேக்கல செரி இவுங்கள பாத்துட்டுவோ இவுங்களே வந்து ந வெளிநாடெல்லாம் போய் படிச்சு தந்திருக்காங்க இந்த டாக்ட்ரே
அ
ஆ இவுங்களே ஸ்பெஷலிஸ்டுதா
ம்
அப்ப இவுங்க சொல்லும் போது நா வேற எதாவது ஹாஸ்பிட்டலஸ் போயி அவுங்க அட்மிட் பண்ணி ஒரு வாரோ ரெண்டு வாரோ வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க வம்பா போயிடு
ம்
இவுங்க என்ன பண்ணாங்கன்னா காலையில நேரத்துல வர சொன்னாங்க நைட்டு வீட்டுக்கு அனுப்பி உட்டுட்டாங்க
ம்
இது ஒரு நாளோடேயே முடிச்சதுல
ம் இப்ப எல்லா ஆப்ரேஷனு அப் அப்டி தா ஒரே நாள்ல வந்து பண்ணி முடிச்சுர்றாங்க
ஆமா இப்போ அந்த லேப்டாப் கூப்டில பரவால்ல இல்லெல்ல எனக்கு தெரிஞ்ச அக்காவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் டேஸ் அட்மிட் பண்ணி இருந்தோ ஹாஸ்பிட்டல்ல இதே ப்ராப்ளத்துக்கு ஃபை ஃபைவ் டேஸ்
ஃபைவ் டேஸ்ஸு ம்
ம் ம் இப்போ அவுங்களோட ஃப்ரெண்ட் ஒய்ஃபுக்கு இதே ப்ராப்ளம் இருந்துது அவுங்கள கிட்டத்தட்ட ஃபைவ் டேஸ் அட்மிட் பண்ணியிருந்தாங்க
ஆ நீ இல்லனா கொஞ்சோ ஃபுட் ஸ்டைல்லா மாத்திப்பாரு
மாத்தியாச்சு இது என்ன ப்ரச்சுனனா இது வந்து வளர்றது நம்மளுக்கு தெரியாது
ம்
அத வளரும் போதே என்ன பண்ணுனா ஃபுல்லா ஒடம்பி ஒடம்பு வந்து போட்டுட்டே இருக்கு நம்ம ந்து ஒரு நா ஒரு ஒன் மன்த் அப்டின்னா ஒரு நாலு நாலு கிலோ ஒன் மன்த்துக்கு சராசரியா ஒரு நாலு கிலோ ஏறிட்டே இருப்போ
ம்
நம்ம ஏ வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நம்ளுக்கு தெரிவே தெரியாது
ம்
நம்ம என்னடா இப்டி குண்டாயிட்டே போய்ட்ருக்கோன் யோசன பண்ணுவோ அப்பறோ பாத்தா பீரியட்ல தா காம்ச்சு குடுக்கு பீரியடு வந்து நிக்கவே நிக்காது தொடங்கிருச்சின்னா நிக்கவே நிக்காது ஒரு மாசோ ஒன்ற மாசோ ரெண்டு மாசோ இப்டிக்கா போய்ட்டேருக்கு ஒரு சில டைம் மா எனக்கு என்ன போன டைம் வந்து லைட் பீரியட் தா ஆச்சு ஆ ப்ளீடிங் ஹெவியால்ல கம்மியாத்தாருந்தது இந்த டைம் வந்து ஹெவி ப்ளீடிங்
ம்
நானு ரொம்ப கஷ்டப்பட்டே ஆனா ஒரு முப்பது நாள் அதுக்கப்றோ தா போய் செக் அப்றோ நானு நிக்கு நிக்குன் பாத்தா நிக்கவேல்ல
ம்
அப்றோ போய் செக் பண்ணப்ப தா வந்து இப்டி கர்பப்பைல சத வளந்துரு க்கு அப்டினாங்க பயோல்ல பட்ல ஏனா ஆல்ரெடி ஒருக்கா ஒரு ஆப்ரேஷன் பண்ணியாச்சுல அதனால பயோல்ல
ம் பயோ இல்லேன்னாலு அடுத்தடுத்த ஆப்ரேஷன்ங்கு போது ஒடம்பு தாங்கணுல
ம் இப்ப என்ன ப்ர ச்சனன்னா போன டைம் ஆப்ரேஷன் பட்டு பண்ணிட்டு விட்டுட்டாங்க அத ரிமூவ் பண்ணிட்டு கர்பப்பை க்ளீன் பண்ட்டு விட்டுட்டாங்க அந்த டைம் என்ன பண்ட்டாங்கன்னா கர்ப்ப புகைக்குள்ள மெரினான்னு ஒரு மருந்து வச்சுட்டாங்க அத வந்து ஒரு
நெக்ஸ்ட்டு அடுத்து வரமார் க்குறதுக்காகவு
வராம இருக்கற்க்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கு இந்த மருந்து தாக் புடிக்குமா கர்பப்பையே புரொடக்ஷன் பண்ணி வச்சிருக்குமா இப்ப என்ன பிரச்சனன்னா ஆ அந்த மருந்து வெச்சா
ம்
வயிறு வலி வந்து வர ஆரம்மிக்குது என
வயிறு வலி எதுக்கு நார்மலாவே வா
நார்மலாவே திடீர்னு வயிறு வலி எடுக்க ஆரம்மிக்கு இப்ப நா ஹெவியா ஒர்க் வேலையெல்லா பண்றே அப்டின்னா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருது ஆரம்பிச்சதுன்னா அந்த வய் த்து வலி சாதாரணமா இருக்கற்துல்ல ஒரு டெலிவரி பெய்னுக்கு டெலிவரி பெய்ன்
அய்யோ
அதனால ஒரு சில டைம் எந்திரிக்கவே முடியறதுல்ல
ம்
போன வாரத்துல ஒர் நாள் நைட்ல புடிச்சுருச்சு
செடுக்க சொன்னாங்ளா
இல்ல அவுங்க எப்பவு போல இருந்துக்கலான்னு சொல்ட்டாங்க அத நம்பி அத நம்பி நானு என்ன பண்ணே வீடெல்லா சிக் பண்ணு செரி வீடு சிக் பண்ணிடலா அப்டின்ட்டு அங்க போய் வேல செஞ்சு பெயின் அதிகமாகாயிடுச்சு
ஆ
அது டெலிவரி பெய்ன்னாலு ஆ நா ரெண்டு கொழந்தைகளுக்கு அனுபவிக்க முடியா அம்மொன்ட்டு அந்தளவு பெயினோட அதிகமாக இருக்கு
ஆ அ
உம் அதுக்கப்புறோ இப்ப என்ன பண்ணிட்டாங்கென்னா அதுக்கு வந்து பெயிண் கில்லர் மாரி குடுத்துருக்காங்க
ஆ
ரொம்ப பெயின் தாங்க முடியில அப்டின்னா ஒரு ரெண்டு டேப்லெட் குடுத்துருக்காங்க அத போட்டுங்க த்ரீ மந்ஸ்க்கு இப்டித்தா இருக்கு பெயின் தாங்கிட்டு அப்டின்ட்டு போய்டிட்டாங்க
உம் அப்ப நீ என்ன பண்ற ரொம்ப வேல வந்து கண்டினியூஸா பண்ணாம கொஞ்சோ கொஞ்சமா வந்து பண்ணு
உம் ம்
இந்த ரொம்ப வெயிட்டு தூக்குறது இல்ல ஓ ரொம்ப நேரோ நின்றுட்டு இருக்குறது குமிஞ்சு ஏதாச்சு வேல செய்யுறது அப்டிங்கறத வந்து அவாய்ட் பண்ணிடு உம் உம்
இப்ப அதா பண்ணிட்டு இருக்கே
உம்
என்ன பண்டறது அதனால தா அம்மா வீட்டுல வந்து இருக்கறே
ஹ
அதா நா ஊருக்கு போறேன்னு சொன்னா கூட ஒரு பத்து நாள் நல்லா ரெஸ்ட் எடுத் தேக்னா சும்மா ஊருக்கு போகாத அப்ட்டின்டாங்க
உம் ஆமா பின்ன என்ன பண்றது ஒடம்ப பாக்காம நீ பாட்டுக்கு போய் மறுடியு வேல செஞ்சுன்னா இன்னு தா வலி க்கு அதுக்கு நீ ரெஸ்ட் எடுத்து போயி பாத்து பாத்து கொஞ்சோ வேல செஞ்சு ஒடம் பாத்தக்கோ
அப்டித்தா இவுங்கலு சொன்னாங்க
உம்
பாக்லா
உம்
அவுங்களுக்கு வேற கிளாஸஸ் இருக்கு கொழந்தைங்களுது அது போணு
சேரி நீ பாரு எதா இருந்தாலு பாத்துட்டு பண்ணு
உம் சேரி நா அப்றோ கூப்புரே உம் ஓகே பாய்